ஆ கேக்குதாக்கா சொல்லுங்க
என்ன பண்றீங்க
நா சும்மா தா இருக்கே நீங்க என்ன பண்ணிட்ரிக்கீங்க
நானு சும்மாதா இருக்கே
வெள்ளிக்கெழமல்ல சாமி கும்ட்டேன் சாமி கும்ட்டுட்டு சும்மா இருக்கே உம்
ஓகே ஓகே அப்றம்
அப்றம் நம்ம இன்னைக்கி பீச்சு விளாட் பீச்ச பத்தி பேசலாம் நீங்க பீச்சுக்கு எதுவும் போயிருக்கீங்களா
உம் பீச்சக்கு போயிருக்கேண்டா எங்க ஊர்ல பக்கத்துல எனக்கு ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்லதா இருக்கு பீச்சு சோ அது எப்போ வேணாலும் போயக்லா
சூப்பர் சூப்பர்
நல்லா இருக்கு
ஓகே நானு போயிருக்கே
நா வந்துட்டு பீச்சோட சேத்து கோயிலு இருக் கோ திருச்செந்தூர் கேள்விப்பட்டிருக் இங்ளா
ஆட் தெரியுண்டா தெரியுண்டா
அங்கதா பீச்சுக்கு போயிட்டு அப்டி இருந்துட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்த மாதிரி ஆயிரு பீச்சுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஆயிரு ம் நீங்க போற பீச்ல ஏதோ ஃசாட் செய்து கொண்டுமா பக்கத்துல
பக்கத்துல உண்டு, ஆனா என்ன சொல்றது அ நாங்க பீச்சுக்குன்னு போனா பீச்சுக்குன்னுதா போவோ, அது கொச்சோ லாங்ல இருக்கு பக்கத்துலேன்னு இல்ல கொச்சோ லாங்ல இருக்கு. அ அங்க வந்து நம்ம வீக்கெண்டு் போயிட்டோனா, இப்போ ஃபிரைடே, ஃசாட்டர்டே ஃசண்டே அந்த மாரி போனோன்னா அங்க எல்லாமே இருக்கு ஐஸ்கிரீம் பாப்ஃகான் அப்பறோ வந்து ஸ்நாக்ஸ் ப்ஸ் ஐட்டம் டீ, பஜ்ஜி எல்லாமே இருக்கொ, அப்பறோ வந்து பிள்ளைங்ளுக்கு டாய்ஸ் அந்த அ ஒரு ஃபக்கேட்டு அப் அப்றோ வந்து கொஞ்சம் ஃபிஷ்ஷு இதெல்லா வந்து ஷேப்ஸ் இருக்குல்ல அந்த மணல் வச்சு இது பண் ஆ நண்டு இது ஆ அச்சு அச்சு வப்போ ல அந்த மாரி நெறைய ஷேப்ஸ் அச்சு வச்ச பக்கெட்டல்லா வச்சிருப்பாங்க பிள்ளைங்களுக்கு டாய்ஸு வச்சிருப் ப்பாங்க அந்த மாரி நல்லாருக்கூ அதுக்குனே போவோ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் உண்டு லைக் இந்த க்ரில் சிக்கன் தந்தூரி பீசா, பர்கர் அந்த அந்த ஸ்டைல்ல அப்டி போய்ட்டு பீச்ல நல்லா காத்து வாங்கிட்டு அங்க போய் சாப்டுட்டு வீட்டுக்கு வருவோ அப்டி போயிருக்கோ பட் நல்லாருக்கூம் ஆன் சென்டர்ல ஒர் ல ப்ரிட்ஜ் இருக்கூ அது கடலுக்கு உள்ளடி வரைக்கூ அது போகூ நல்லாருக்கூ அத்ல போய் நின்னு சினா
நா போயிருக்குற பீச்ல எப்டி இருக்கூன்னா நா சொல்லவா நீங்க சொல்றீங்ளா ஓகே நா போயிருக்குற பீச்சு எப்டி இருக்கூன்னா இந்த பக்கோ வந்து கோவில்ருக்கூ பீச்சூ இருக்கூ அதுக் குத் கொஞ்சோ தள்ளி போனோ னா அங்க ஒரு ஏரியா உண்டு ஃபிஷ் பிடிப்பாங்க அங்கலா கொஞ்சோ பீச்ல வந்துட்டு டு இந்த பீச்லேந்து அப்டியே வாங் நடந்து போயிட்டோனா அங் ஒரு ஏரியாவே உண்டு அவங்க ஃபிஷ்ஷல்லா நறைய வரூ நிறைய அப்டியே புடிச்சு அப்டியே வச்சு பாங்க அச்சு நா அவளுக் ஃப்ரை பண்ணி தருவாங்க
ஓகே ஓகே எங்ளுக்கு அப்படிங்க தூ இல்ல
இல்லையாங் ஆனா இங்க உண்டு நல்லா இருக்கூ அது சுடச் சுட அப்டி ஃப்ரை பண்ணி தருவாங்க கடல்ல அப்டியே பிடிச்சி வச்சிப்பாங்க நல்லாருக்கூ டேஸ்ட்டாருக்கூ நா ஒன்டே சாப் ட்ருக்கே அது இனிமேல் போனாலூ ட்ரை பண்ணணூ ஆமா நல்லா இருக்கும் அது அப்பற இங்க சென்னைல அந்த மாரி வச்சிருப்பாங்க ஆனா அது வந்து நல்லா இருக்காது அந்த ஃபிஷு டேஸ்ட்டே
ஆ நா ட்ரை பண்ணிருக்கே அது வந்து அந்த நெத்தலி ஃபிஷ் உண்டு தெரியுமா அது வந்து வா வாங்கிருக் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஃபஸ்ட் அவங்க பிளேட்ல எடுக்கும்போ அதிகமா எடுத்தாங்க அப்ப ஃப்ரை பண்ண போடும் போது அதுக்கப்பறோ அங்கேருந்து எடுத்துருவாங்களானு தெர்ல கொஞ்சோ போல தா குடுத்தாங்க ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நானு நெனச்ச நல்லா இருக்கும் போல இருக்கும் அப்டின்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒர்த்தே கெடையாது அது வந்து க மசாலா போட்டு எதோ முந்தன நாளே போட்டு வச்சா அந்த ஒரு மாதிரி கெட்ட ஒரு ஃப்ளேவர் வருல ஆ அழுகுன டேஸ்ட் இருக் கொள்ள அந்த மாதிரி இருந்துச்சு ஆ நல்லா
அப்டிதா இருக்கு இங்க இங் மீன் கடைக்கெல்லா போனாலே அந்த மாரிதா ஸ்மெல் அடிக்கு மீன் வாங்கனாலே
ம் ம் பட் நா வந்து ஆஹ பட் நா ஆனா நா சென்னையில போன நேரம் பீச்சுக்கு காலைல போயிருக்கே அப்போ வந்து அந்த வலையில போட்டு ஃபிஷ் புடிச்சிட்டு வருவாங்க தெரியுமா கரைய சைடா வல போட்டு புடிச் ட்டு வருவாங்கல சின்ன குட்டி போட்ல போயிட்டு வருவாங்களே ஐட் ஆ படகு படகு ஆள போய் எடுத்துட்டு வருவாங்கல்ல அதுல வந்து ஆ ஃப்ரெஷ்ஷா ஒன்டே வந்து சின்ன சின்ன ஃபிஷ்ஷு ரொம்போ குட்டி குட்டி ஃபிஷ் தா அது நேம்மெல்லா எனக்கு தெரியல அது புடிச்சி ட்டு வந்தாங்க பட்டே நல்லாருக்குமோ இருக்காதோ தெரியாதா ஸோ அது நா வாங்கிக்கல பட் நல்லா ஃப்ரெஷ்ஷா அப்ப புடிச்சுட்டு வந்தாங்க நறைய பேரு வாங்குன ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ள அந்த ஃபிஷ்ஷெல்லா காலி அவங்க வந்து வலைலந்து ஒன்னொன்னா எடுத்தெடுத்தெடுத் து வைக்க வைக்க வாங்கிட்டே இருக்காங்க அப்டி ஃபாஸ்ட்டா மூவிங்ல இருந்துது தெல்
ஓகே அத அப்டியே புடிச்சு வந்து மீனுன்ட்டு ஒரு ப படகுலருந்து அப்டியே புடிச்சு வந்துட்ட மீனுன் ட்டு போயிட்டு இருக்கோ பட்டன்
ம் நா போனதுல அந்த ஒன் டே தான் பா்த்ருக்கேன் அந்த மாதிரி அப்புறோ சர்ச் பண்ணி பாத்தேன் யாராவது திரும்பவும் அப்டி கொண்டு வர்றாங்களா அப்டின்ட்டு யாரும் அதுக்கப்புறோ போட்ல எடுத்துட்டு வரல சரி அப்றோ வீட்டுக்கு வந்துட்டே
சரி சரி ஆனா எங்க அப்பா எல்லாம் பேயிட்டுனா கடலுக்கு போயிட்டுதா மீனு வாங்கிட்டு வருவாங்க அவங்க வந்து கடல்ல புடிச்சி வெ ளில இந்த நீங்க சொன்ன மாதிரி தா அப்டி பிடிச்சு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமா ஏலத்துக்குடுவாங் கல்ல கூட சொல்லியிருந்தீங்கல இன்னைக்கு ஏலத்து வுடுவாங்கள அந்த எடத்துல இருந்து ந்து வாங்குவாங்க அப்றோ நமக்கு பிரரைஸ் கம்மியா கிடைக்கும் அப்டிதா வாங்கிட்டு வருவாங்க வெல மீன் தா வாங்கிட்ருவாங்க அப்டிதா ஏலத்துக்குடுற பிளே பிளேஸ்ல இருந்து வாங்கிட்டுருவாங்க நறைய மீன் கொடுப்பாங்க கம்மி பிரைஸ்கே ம்
அப்புறோ இங்க ஒரு ஹிட்டன் பீச் உண்டு எங்க வீட்டு பக்கத்துல அது வந்து எப்டின்னா அ அந்த பீச்ச சுத்தி ஃபுல்லா தென்னந்தோப்பா இருக்கும் நல்லா இருக்கு ஆனா அது வந்து டேஞ்சரோ இல்லையோ ஒரு பிக் டேஞ்சர் ஆன பிளேஸ் அது அந்த அந் அங்க நீங்க இப்போ நம்ம போறோனு வச்சுக்கோயே அந்த பீச் நம்ம போறோனா அந்த பீச்ல போய் கால் கூட நனைக்க வுடாது அதுல நீங்க வந்து போனுமா அந்த மணல்ல ஒக்காந்து நல்லா காற்று வாங்னமா ரெஸ்ட் எடுத்தமா ரிட்டன் வீட்டுக்கு வரணு அங்க போய் ஏன்னா அங்க வந்து ஃபுல்லாவே வந்து பாற பாறயா இருக்கு அந்த பாற எல்லாமே டிஃப்ரெண்ட்டா இருக்கு அப்றோ வந்து இப்போ ரெண்டு பாற இருக்குன்னா அல வரும்போது அது டிஃப் டிஃபரெண்டா இருக்குல்ல அதுல போய் மாட்டிட்டோனா உள்ள இழுத்துடுச்சின்னா அது வந்து வெளிய வர முடியாது ஸ்விம்மிங் தெரிஞ்சா கூட வர முடியாது அந்த அளவுக்கு ஒரு டேஞ் டேஞ்சர் ஆனா அது ஒரு ஆ ஆ ரொம்ப டேஞ்சர் ஆன பிளேஸ் இது ரீசண்டாவு ஒரு டென்த் படிக்கிற பொண்ணு மாட்டிக்கிட்டா ஆ எப்டி மாட்னாங்க என்ன எல்லா எனக்கு தெரியாது லாஸ்ட் டெத் தா சோ அங்க போனா வந்து மேக்ஸிமம் அங்க ஒரு பிப்டிக் அபவ் பிப்டி ஹண்ட்ரெட் மேல டெத்தாயிருக்கு அந்த பீச்ல ஏன்னா அது வந்து எடுத்துச்சின்னா கொண்டு வந்து ரெண்டு பாறையோட அந்த இடேல ஏதாது கொண்டு வச்சிடுச்சின்னா கஷ்டோந்தா மாட்டிருவோ அதுல அந்துல என்னன்னா அந்த பாறைல இருக்கும் போது அது அது வந்து அல வந்து ஸ்மூத்தா வந்துட்டு இருக்க மாரி இருக்கு சடெனா அது வந்து ஹை ஸ்பீட்ல வரு அங்க அந்த பீச்ல வந்து எப்டி எந்த நேரோ எப்டி அல வருதுன்ட்டு நம்மளால பைண்ட் பண்ண முடியாது ஸ்மூத்தா தா வந்துட்டு இருக்கு சடென்னா ஹையா வந்து வந்துரு அது வந்து பாறைல நின்னு நம்ம ந்து பாத்துட்ருப்போல்ல நம்ம அழகா பாறை எல்லா இருந்துச்சின்னா நம்ம எப்டின்லாலு அதுலதா போய் ஒக்காந்துப்போ அது வந்து இழு இழுத்துச்சின்னா பாசி எல்லா இருக்குல்ல ஸ்லிப் ஆயிடுச்சின்னா அவ்ளோந்தா அது பிளஸ் அந்த மணல்லுமே நம்ம கால் நனைக்க கூடாதுன்னு எதுக்கு சொல்வாங்கேன்னா அது வந்து ஆ மணல் வந்து அரிச்சி அரிச்சி எடுத்துட்டு போகு மணல் அரிப்புன்னு சொல்வாங்கல்ல அந்த மாரி அந்த பீச்ல வந்து மண்ணல் அரிப் ப்பு வந்து அதிகமா இருக்கூ ஆ அது வந்து திண்டு திண்டா இருக்குமா அந்த அப்டின்னா நம்ம காலு வெக்கிறோனா தண்ணி வந்து இழுக் த்துசின்னா அது மணலோட சேத்து அரிச்சிட்டு போயிடு அப்ப நம்மளையு சேத்து இழுத்துட்டு போயிடு சோ அப்புடி ஒரு அது டேஞ்சரான பீச் ஆனா சூ ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பீச் அந்த பீச்ல வந்து ஒரு ஃபிலிம் பண்ணிருக்காங்க மரியான்று க்ல அந்த ஃபிலிம் வந்து அந்த பிளேஸ்ல பண்ணாங்க அந்தப் பிளேஸ்ல தா பண்ணாங்க செம் அதுல ஒரு சாங் அந்த பிளேஸ்ல தா வரூ ப்ப செம்மையா இருக்கூ அப்புடி ஒரு பியூட் ட்டிஃபுல்லான பிளேஸ்னா அது செம பியூட்டிஃபுல் பிளேஸ் எதோ சொல்லுவாங்கல்ல அழகு இருக்க எடத் த்துலதா ஆபத்தும் அதிகமா இருக் கோ அப்டின்பாங் நல்லே அதுக்கு அதுக்கு பத்து பொருத்தமோ அந்த பிளேஸ் க்கு வந்து இருக்கோ
ஓகே ஓகே
பிளேஸானா சுனாமி டைம் வந்து பிஃபோரு இன்னிக் நாளக்கி சுனாமினா இன்னிக்கி ஈவினீங் நா பீச்லதா இருந்தே ஆம் மர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணவேலே நெக்ஸ்ட் டேலா ஐயோ நா முந்தன நாள் தாண்டா பீச்ல போயிருந்தே மாட்டிருந்தனா நேத்திக்கு வந்திந்தா நா நம்ம நெலமே என்னா ஆயிருக்கோ அப்டின்ட்டு
பீச்சனாலே டேஞ்சர்தா எ
ம் எப்பையு யாரையு எதுவு சொல்ல முடியாது பீச்க்கு போணுமா கால நன ச்சமா ஓரத்துல வந்து இருந்தோமான் இருந்துருந்தர்ணோ ஆமா கா கொழந்தைங்களெல்லா ரொம்ப சேஃப்பா பாத்துக்கணோ
ஆமா நா சில் நாயிவன கூப்ட்டுட்டு போவே பீச்சுக்கே ஆனா நா ஒரு ஓரமா தண்ணீயே வராத எடத்துல தண்ணீ கூட படாத எடத்துல அந்த அலைகள்லா வராத எடத்துல ஓரமா ஒக்கார வெச்சுதா நா விளாட வெப்பே அங்க டாய்ஸ்யெல்லா கொண்டு
ம் அதே மாரி நா சென்னைலே இரு க்கும் போது வந்து பீச்ல வந்து பிள்ள விளையாடிட்ருக்கும் போது பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா மண்ண வந்து தோண்டி தோணி நோண்டி நோண்டி எடுத்துட்ருப்பாங்கல்ல வெளிய மண்ணல்லா அப்போ அங்கே வந்து க்யூரிட்டி இருப்பாங்கல்ல அந்த பீச்ல வந்து பாதுகாவல்ப்புகாது ஒருப்பாங்க ஒருத்தங்க ஒரு செக்யூரிட்டி மாரி அவுங்க வந்து சொல்லுவாங்க கொஞ் ரொம்ப ஆழமா எல்லா இது பண்ணக்கூடாது ஏனா வந்து ஆம இருக்குல்லா ஆம வந்து எக் முட்ட போட்டு வெச்சிருக் கு அது முட் ட பொறிச்ச அந்த தோடு அதோட தோடெல்லா இருக்கு இப்ப பிள்ளைங்க விளையாடும் போது அது வந்து ஷார்ப் பா இருக்குல்ல அது வந்து குத்திரு அது டேஞ்சர் ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க அந்த மாரி அட்வைஸ் பண்ணாங்க எனக்கு ஸோ பீச்ல எல்லா ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய தா
ஆமா இந்த நண்டெல்லா கர ஓரமா ஓடிட்டே அலையுல்ல
பா அது சூப் சூப் பரா இருக்கு அது வந்து மேக்சிமம் அது ஒன்னும் பண்ணாது அது நைட்டு டைம் அந்த ஈவினிங் டைம் இருக்குல்ல ஈவினிங் டைம் இருக்குல்ல ரொம்ப பாக்கலா அழகா இருக்கு அது ஓடிட்டே இருக்கது ஆமா குட்டி குட்டியா ஆமா பிடிக்க எல்லா ட்ரை பண்ணால்லா பிடிக்க முடியா அழகா இருக்கு க்யூட்டா இருக்கு அது பாக் ட்ருக்குது அது நம் புடிக்க போம்போது அந்த ஒரு ஹோல்குள்ளாடி நச்சுன்னு போயிடுல்ல சட்டுன்னு அது உள்ள மண்ணுக்குள்ள புகுந்து மறு பக்கமா ச்ச நல்லாருக்கு அதெல்லா பாக்கறது
நைட்டுக்கு டின்னர்ல்லா ரெடி பண்ணியாச்சா?
இல்லடா இனி தா
சேரி சேரி நானு இனிமேல் தா போய்ட் ரெடி பண்ணனு டைம் ஆச்சுல்ல இப்ப ரெடி பண்ணாதா சாப்புட்றக்கு கரெக்டா இருக் கொண்டா
ஆமா
அப்றோ என்ன? இனி நம்ம பீச்சுக்கு போனோனா நீங் க சென்னை வந்தீங்கன்னா பீச்சுக் போனோனா நம்ம ரெண்டு பேர் சேந்து போலா ஃபேம்லியா
ஓகேடா ஓகேடா
சேரி சேரி போய்ட்டு நம்ம ஏ பிள்ளையு உங்க பிள்ளயு சேத்து விளாட வுடலா ம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடட்டுங்க பீச் ல
ஆமா பிள்ளைங்களுக்கு வந்து மேக்சிமம் வெளியேருக்கவங்க வந்து பிள்ளைங்கள வந்து கொஞ்சோ வெளியல்லா எடுத்துட்டு போணு ஏனா அவங்க வந்து வீட்டுக்குள்ளே ஒரு நாள் செவத்துக்குள்ளேயே இருப்பாங்க அவங்ளுக்கு வெளி உலகோ தெரியணூ ஏ ஏ பொண்ணல்லா வந்து அங்க வீட்டுக்குள்ளருக்கும்போது அவ ரொம்ப இதார் பண்ணுவா வெளிய கூட்டு போனா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கூ ஏனா அவுங்ளுக்கு நல்லா வெளையாடலா நெறைய ஸ்பேஸ் இருக் கோ ஓடலா
ஆ வீட்டுக்குள்ள பாத்தெடத்தயே பாத்துட்டு வெளையாடுறதுக்கு அவங்ளுக்கு போர் அடிக்கூல்ல வெளில
ஆமா இது வந்து நம்ம வெளியெல்லா கூட்டு போகாம அவுங்கள வீட்லயே வெக்கும்போது டிவி ஃபோனு அப்டின்ட்டு பாத்துட்டேருப்பாங்க கொஞ்சோ வெளிய எல்லா நம்ம கூட்டு போய்ட் டோனா அவுங்க வந்து அவுங்ளோட லைஃப் ஸ்டைல்ல வாழுவாங்க
ஆமா
அப்றோ என்னடா
ஆ றோ என்ன
கன்னியாகுமரி பீச் வந்திருக்கியா
ஆ நா கன்னியாகுமரி பீச்சுக் வந்து நா ஸ்கூல் படிக்கிற டைம்ல வந்திருக்கே
அப்டியா இப்போ அங்க கண்ணாடி பாலோலா போட்ருக்
ஆ ஆமா அதெல்லா நா வந்து அப் அதுக்கப்றோ என்ன